அ ஹலோ தோ தோழி கேக்
கேக்குது தோழி உங்களுக் கேக்குதா
தோழி
ஆ கேக்குது தோழி
ந
நா நல்லாருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க? நா நல்லாருக்க தோழி நீங்க எப்டி இருக்கீங்க? ம் சாப்டிங்ளா தோழி?
ஆ சாப்ட்ட தோழி
ம் ஆ சாப்ட தோழி ஆ சாப்ட தோழி நீங்க சாப்டிங்ளான் கேட் ட
ஆ ஓ சாப்டன் சாப்டன் தோழி
தோழி நீங்க ட்ரேவல் எல்லா போயிருக்கீங்களா தோழி
ஆ போயிருக்கந் தோழி ஆ போயிருக்கந் தோழி நீங்க போயிருக்கீங்களா நா சென்னை போயிருக்கந் தோழி அங்க ஆ மெரினா பீச்சு சென்னைல அங்க அந்த கடல் அலை இதுல்ல அங்க போய் விளையாடி இருக் கு அங்க போற அங் கடைங்கள்லா போட்டுருப்பாங்கல்ல வளையல் மணிலா அங்கலாம் போயிட்டு வாங்கிருக்கோ நாங்க அ அப்பறோ அங்க மீன் கடைகள் எல்லா இருக்கு பிஷ் எல்லா ஃப்ரெஷ்ஷா அப்டியே ஃப்ரை பண்ணி விப்பாங்க அந்த
ஆ எங்க பீச்சுக்கு போனாலு ஃபிஷ் ஃபிஷ்ஷுதா கெடைக்குதுல்ல தோழி
ஆ ஆமாந்தோழி அங்க அப்டியே ஃப்ரெஷ்ஷா புடுச்சு நம்ளுக் கப்டியே ஃப்ரெஷ்ஷா இது பண்ணி குடுப்பாங்க அதுவுல்லாம அங்க கேம்ஸ் அதெல்லா வேற நறைய இருக்குந் தோழி
இன்ட்ரெஸ்டிங்காவே இருக்குல்ல தோழி அதெல்லா
ஆமா நம்ப அது வந்து சொல்ற மாரி விளையாற்ற மாரி அந்த ரங்கராட்டினம் அதெல்லாருக்கு இப்போ மண்ல உக்காஞ்சி நம்ப அந்த அலைகள கேட்டோனாலே அந்த ஓசைகள்லா நல்லாருக்குந் தோழி அது பாத்துட்டே இருக்கலா இருக்கு பசங்க எல்லா விளையாடுவாங் ங்க ஆனா என்னன்னா நம்ப நணஞ்சிட்டோனா ஒரே உப்பு கரைகலா மார் மாரிவிடு அப்போ நம்போ அ அ அலர்ஜிமா அ ஒரு மார் து நம்ளு அது இரிடேடிங்கா இருக்கு போய் குளுச்சுட்டு டிரெஸ்ஸ மாத்துனாதா நல்லாருக்கு அப்டிருக்கு ஆனா ஸ்மெல் வந்து ஹெவியா வரு அந்த தண்ணில நெனஞ்
ஆமா ஏனா உப்பு தண்ணில தோழி அதுனால அப்பிடி இருக்கு தோழி
க இதுவாருக்கோ ஆனா நல்லாருக்கோ தோழி போனா ஒரு மனசு வந்து ஆறுதலாருக்கோ இந்த பீச் பக்கம்
அது எல்லாருக்ககு ஜாலியாதாருக்கு தோழி
து எதனா வாய் கெடச்சா நம்ம போய்ட்டு வரலா நீங்க எங்கனா போயிருக்கீங்ளா இந்த மாரி
ஆ நெறய எடத்துக்கு போய்ருக்கே தோழி ஏலகிரி போய்டுருக்கே போகும் போதே இன்ட்ரெஸ்ட்டு ஆ
ஸ்பெஷல் தோழி அங்க என்னருக்கு
வாட்டர் ஃபால்ஸ் இருக்கு இன்னோ நம்ஸ் சுத்தி பாக்கற்துக்கு நெறிய எடோ இருக்கு
ம் நீங்க குளிச்சிருக்கீங்ளா அங்கலா போய்ட்டு குளிச்சிருக்கீங்ளா
இல்ல தோழி நாங்க போம்போது டைம் ஆயிடுச்சா ஃபைவ் ஓ கிளாக் மேல மூடிருவாங்ளா வாட்டர்பால்ஸ் இதெல்லா அதனால வ வந்துட்டோ நாங்க கிளம்போ ஆனா அங்க மல மேல ஏறும்போது வீடெல்லா பாக்ஸு குட்டி குட்டியா தெரியு பாருங்க
ஆ ஓ அப்பிடியா இப்போ மா மலை ஏறணுமா அங்க
ட்டுல்லா நல்லா பண்ணலா தோழி அங்க பெஸ்ட்டு ஆமா தோழி
ஆ வேற என்னன்ன இருக்கு
ம் வெளையாட ம் போ ளுங்க இருக் க்கு ஆனா நெறைய வந்து கார்டன் ஃப்ளவர் கார்டன் தா இருக்கு நம்ம வித விதமா ஃபோட் த்த எடுக்கலா
ஆ
அதெல்லா நல்லா இருக்கு பாக்றதுக்கு அங்க இருந்து நின்னு பாத்தாங்கனா வீடு எல்லா ஃபாக்ஸ் ஃபாக்ஸ் மாரி இருக்கு
ஆ
அப்றம்மா மீனுல்லா வளத் க்கறங்க ங்க அதுக் க்கு நம்ம போயிட்டு அப்டியே சுத்தி பாத்துட்டு வர மாரி அதெல்லா நல்லா இருக்கோ தோழி அப்றமா சாப்பறத்துக்கு அது ஒரு இது சொல்லுவாங்கல்ல ஆ ஒரு எதோ பழோ இருக் ஓ அதுதா ம் ஃபேமஸ் போல இருக் எங்க பாத்தாலு அந்த ச்செடி டியாவே இருக்கு
எந்த பழோ தோழி
அது அது ரிப்பேர் தெரியாது தோழி
ஆ
அது கட் பண்ண அப்டியே ஜெல் மாரியே இருக்குமே யெல்லோ கலர்லயோ இருக்கோ பனசுன் சொல்லுவாங்க போல இருக்
அப்படியா அது இதுவ டிராகன் ஃப்ரூட்ஸ் சொல் றிங்களா
ஆஹா இல்ல தோழி அதுல்ல ரொ பெருசா இருக்கும்
ஆ
அது வந்து அது எண்ணெ தடவிட்டு தா கட் பண்ணுவாங்களே
பலாப்பழமா
ஆ ஆமா த் தோழி அது தா
ஓ அது அங்க அதா ஃபேமஸ்
ஆமா எங்க பாத்தாலும் அங்கதா ச்செடி இருக் கு அப்டியே அங்க அங்க இருக்கு அப்டியே தொங்கிட்டு இருக் கு அதெல்லா பாத்துட் டு எப்டியோ இருந்துச்சு ட்டு என்னடா இங் ஃபு ஃபுல்லா அப்டியே இருக். கேய் அப் ப்டின்னு அப்புறோ நாங்க போயிட்டு இருந்தோமா
அப்ப அங்க சீப் அண்ட் பெஸ்ட்டா கெடைக் குன்றீங்களா அங்க
ஆஹா சீப் எல்லா கெடைக்காது ஒரு நார்மல் வெலைக்கிதா கெடைக்கு அ ரொம்ப சீப்பா இருந்துச்சுன்னா ஆ நல்லாவே இரு க்காது
ஆ இப்ப நீங்க அது ம் அங்க எப்டி இருக்கு தோழி டேஸ்ட்டு
ஆ நல்லாதா இருந்துச்சு தோழி நல்லாதா இருந்து ச்சு தோழி
ஆ செரி தோழி வேற என்ன ஃபேமஸ் தோழி அ ங்க
ஆ எனக்கு தெரிஞ்சு அதுதா தோழி ம் போல நா அவ்ளோ எல்லாம் போகவே இல்ல நாங்க வந்து ஒரு நாளுக்குதா போனமே காலைல போய் ட்டு நைட்டுக்கு வர மாரிதா பிளான் பண்ணமே காலைல போகும்போது செம டிராஃபிக் மேல ஏறவே முடியல ரொம்ப ஆளுங் கல்லா இருந்தாங்க அப்புறமா சேரி அங்க நின்னு ஃபோட் டோ எடுத்துட்டு அங்க இருந்து போற வரைக்கு அக்கா பொண்ணு வேற அய்துட் டே இருந்தா பசிக்குது பசிக்குதுன்
ஆமா கொழந்தைங்க எல்லா இட்டுனு போனா கொஞ்ச இதுதா தோழி நம்ம ஆ
குனு சொல்லிட்டே இருந்தா சேரின்னு ஒரு வீடு மாரி இருக்கு அப்புறமா கொஞ்ச எ டோ விட்டு வந்து ஃபுல்லா அதா பலாப்பழன்னு சொல்றீங்கல்ல அது மரம் இருக்கு அங்க கொஞ்சம் இடம் இருக் கு கிளீன் பண்ணி வச்சிருக்காங்க போல அங்க வேன் நிறுத்திட்டு எல்லாரு சாப்பிட்டுட்டு
ஆ எப்டித்தோ இனி நீங்களே ஹோ ட்டல்ல போய் சாப்பிட்டீங்கன்னா இல்ல நீங்களே
நாங்களே சமைச்சு எடுத்துட்டுப்போம் வீட்ல இருக்காங்கல்ல எல்லாரு ரிலேட்டிவ் நம்ம வேண்டாம் வீட் லயே செஞ்சு எடுத்துட்டு போலாம் அப்டின்னு சொல்லி சிக்கன் பிரியாணியும் சிக் சிக்கன் கிரேவியும் ரைத்தாவும் செஞ்சு எடுத்துட்டு போனாங்க
ஓ சேரி சேரி அங்க போய் சாப்பிட்டு ஒன் டேலயே ஆ ஒன் டேய்லியும் போயிட்டு வந்துட்டீங்களா நீங்க
கொஞ்சோ இடம் பாக்கவே இல்ல தோழி டைம் ஆயிடுச்சுன்னு சொல்லி பாப்பா வேற இருந்தாங்களா ஆ ஆறு மணிக்கு ம் கீழ இறங்கிறனும் இறங்கிறனும்னு சொல்லிட்டே இருந்தாங்க அதனால செரி அழுதுட்டே இருப்பாங்கல்ல கொழந்தைங்க அதனால சீக்கிரமா இறங்கி ட்டன் தோழினாங்க
ம் சேரி தோழி
ம் ஆனா நல்லா இருந்துச்சு வாட்டர் பால்ஸு அது ரொம்ப பாக் எப்டியோ இருந்துச்சு நல்லா இருந்து ச் தோழி
ம்
வாட்டர்ஃபால்ஸ் அப்டியே தண்ணி வர மாரி நல்லா செட்டிங் பண்ணிருக்காங்க இப்போ ஒரு ம் மலை மேல கல் எல்லா வச் சிட்டு இருக்காங்க மூங்கில் சொல்லுவாங்கல்ல அது வந்து க்ராசிங்கா வச்சுட்டு கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க வாட்டர் ஃபால்ஸ்ல இப்போ தண்ணி எல்லா நம்ம மூவியில பாக்கும் போது எப்டி வியோ
ஆமா ஆமா
ரியலா இருந்துச்சு தோழி அப்டியே பாக்றத்துக்கே ரொம்ப ஷாக்கிங்கா இருந்துச்சு வாவ் நல்லா இருக்கே அதுன் ரியலுன் நெனச்சோ ஆனா அது வந்து செட் பண்ணிருக் காங்க அவ்ளோ அழகா செட் பண்ணிருக்காங்க
அப்ப நறைய எடங்கள் இருக்கு போல நீங்க அதுலே
ஆமா தோழி நாங்க வந்து கொஞ்சொ எடொந்தா பாத்தோ இன்னூ நம போய் வெள்யாட்றொல்ல பாத்திங்ளா தண்ணில வெளயார்ற மாரி வா ட்ட ஃபால்ஸு அது வந்து ஃபை ஓ க்ளாக்கே மூடிடுவாங்ளா ஏனா நைட் டைம் ஆவுது
ற எடம் பாத்துட்ருந்தீங்களா?
ஆமா ஆனா அப்டிதா செட் பண்ணி வச்சிருக்காங்க பொய் நின்னு நம்ம ஃபோட்டோ எடுத்துட்டு வந்துர்லா சும்மா கொஞ்ச நேரொ கால் மட்டு இது பண்ணிட்டு நம்ப வந்துர்லா அ ப்டின்னாங்க நாங்க போயிட்டு நின்னுட்டு நா அப்டியே ஆச்சரியமா என்னடா இப்டில்லா இங்கிருந்து வருதே தண்ணி வந்துச்சுனா எப்டின்னா அது வந்து செட் பண்ணி வச்சிரு க்காங்ளா எங்க அண்ண சொல்லிருந்தாங்க செட் பண்ணி வச்சிருக்காங்க அது அப்டின் பாக்குறதுக்கே ரியலா
ரியலா இருந்தா இருந்துச்சு சேரி சேரி தோழி ம் ம் வேற என்னென்ன பாத்தீங்க தோழி வேற என்னென்ன பாத்தீங்க தோழி நீங்க இப்போ ஃப்ளவர் கார்டன் சொன்னீங்கல்ல நீங்க அது ஃப்ளவர்ஸு ஃப்ளவர் கார்டன் சொன்னீங்கல்ல ஃப்ளவர்ஸுனா எப்டியா இருக்கு ஃப்ளவர்ஸ் எல்லா கலர்லயு இரு
ஆ எல்லா கலர்லயு இருக்கு அவுங்க இப்போ நம்மல்லா செடி வளக் குறொம் பாத்திங்ளா அ மீனு ஷேப்ல டெடி ஷேப்ல மனுஷங்க ஷேப்ல அப்டி கட் பண்ணி வச்சிருக்காங்க
ஆ
அப்டி ஒரு ஸ்னோ போற மாரி இப்டி எல்லா வரே அப்டி இருக்குல்ல அந்த செடிலே ஏ அவுங்க கட் பண்ணி வச்சிருக்காங்க அதுவும் நல்லா இருந்து பாக்குறதுக்கு இப்ப போய் நம்ம நின்னா பின்னாடியே நின்னுட்டு பேசுற மாரி இருந்துச்சு தோழி அப்டி எல்லா செட் அப்டியே வச்சுருங்க தோழி
ஆ அப்போ நல்லாந்து நல்லா கொஞ்ச என்ஜாய்
ஆ அதுவும் ஐஸ் கிரீமு ஜூஸ் இதெல்லா சாப்டுறதுக்கே நல்லா இருக்கும்
ஆ ஆம்மா வெளிய போன்னா கொஞ்ச அத அதெல்லா இருந்தா தா நல்லா இருக்
ஆம்மா அது இல்லாம பசங்க வேற பார்க் இருந்துச்சு சீசா விளையாடுறது இது பிஷ்சு இதெல்லா இருந்துச்சு அதுல விளையாடி ட்டு மீன் புடிச்சு விளையாடிட்டு அதெல்லா பண்ணிட்டு வந்தோ ஜாலியா இருந்துச்சு ஆனா
ஜாலியாருந்து
ஃபேமிலி கூட போனனால ஜாலி காலியா தா நின்னு
ஆம்மா ஆமா தோழி ஃபேமிலி கூட போனாலே கொஞ்ச நல்லா இரு
ஆனா என்ன
ம் ஆ சேர் நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பா போங்க தோழி போனீங்னா ஃப்ரீயா பாத்துட்டு ஒன்டே தங்கிட்டு
ஆமா தோழி கண்டிப்பா போய் பாத்துட்டு தங்கிட்டுதா வர்ணு எங்க பசங்க இரு க்காங்கள்ள அத னால ஸ்டே பண்ண முடியில காலில போயிட்டு சாய்ங்கால வர மாரி அப்டி அரேஞ்ச் பண்ணிறாங்க வேண்டா அங்க போ
ம் எதனா இஷ்யு ஆமா அவுங்களுக்கு தண்ணி செட் ஆவனு ஆமா அது இதுன் இருக்கு ம் ம் செரி தோழி எனக்கு ஒரு அழை அழைப்பு வருது நா அப்ற கூப்டவா
ஆ செரிங்க தோழி